ஒ
ம் ஹலோ
டாபிக்
ஆ கேக்குதா ம் டாபிக் பயணங்கள் பத்தி பேசலா சேரிங்ளா பயணங்கள் இல்லங்க பயணங்கள் பத்தி பே தலா நா டூர் பத்தி பேசுல இது பயணங்கள் அதாவ்து எந்தெந்த மாதுரி பயண பண்றது நல்லாருக்கு எப்டி போற்து எந்தெந்த வாகனங்கள் நல்லார் கு அப்டிங்கிறத பத்தி பேசலா
பயணங்கள் ட்ரேவல் பயணம் இல்ல பயண பய்யணவ்
பயணங்கள் வயனொ ம் சேரி ஓகே இ என்ன சொல்றது இப்போ ஒங்களுக்கு நல்லா என்ன சொல்றது இந்த கா இந்த இதுல போனாதா எனக்கு நல்ல வசதியாருக்கு அப்புடிங்கற மதுனா எந்த வாகனத்த நீங்க ப்ருப்பேர் பண்ணுவீங்க
நா கம்ஃபள்டபுளா இருக்குனுனா காரு தா பமே காரு தா பெஸ்ட்டு பைக்கார்ந்தா பசங் கூட போறக்கு பைக் நல்லா இதா இருக்கு ரொம்ப லாங் ட்ரேவல்லா வந்து இப்ப ஒ ஒய்ஃபு கூப்டு லாங் ட்ரேவல் பைக்ல போ முடியாதுல்ல மிஸ் ஸ்லோக்குல்ல கடைக் போறக்கே அதுக்லா ஓ கே ஆனா லங் ட்ரேவெல்லா போறப்ப இப்பர் இதா போறப்ப இந்த ஒரு டைம் நம்ம போலா ஒரு ஆசிக்காக ஒரு லாங் டிராவலிங் இங்கிந்து ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்ரு த பைக்ல அவுங்ளுக்கு புடிச்ச மாரி ட்ரேவல் பண்ணி கூட்டிட்டு போலா சேரிங்க திருப் பி அதேத அதேதா சொல்ராதீங்க சும்மா எம்பத்தொரு கிலோமீட்ரு எம்பத்தொரு கிலோமீட்ரு சொல்லாதீங்க விடுங்க தெரியாம பண்ணிட்டாங்க விடுங்க அவங்க டேய் அம்பத்தொரு சிச்சுவேஷன் இல்ல வரமுடில
ம் நீங்க சொல்லுங்க பைக்ல போக முடியும் முடியும் ம் சொல்லுங்க ஐநூறு கிலோமீட்டர் ஆனாலும் பைக்ல போக முடியும் ம்
அதுக்கப்பறம் வந்து கார ர்ருந்தா மீன்ஸ் பைக் ஆனாலு கார ருந்தாலும் செரிங்க ஆ ங்களா மீன்ஸ் ஒய்ஃப ஓட்ட உட்டுட்டு பின்னாடி உக்காண்ட்டு போறது ஒரு சொகங்க
பின்னாடி
அவங்க பின்னாடி பைக்ல கார்லேதான்
இல்லங்க பைக்ல கார்லயுமே நீங்க பின்னாடி போய். உக்காந்திப்பீங்கனு நனைச்சங்க.
சண்ட நடந்தா அவங்க என்ன அப்டிதான் பண்ணுவாங்க. ச்சப்புனு அடிப்பாங்க. கதவ.
ம்.
முன்னாடி ஏறுவாய்க்கு வருவாங்க நனைக்கிறீங்க.
கால்லயே கெளம். தாங்க செரிங்ளா நீங்க சொன்னிங்க தெரியுமா தா எம்பத்தொரு கிலோமீட். ரு. அது வாழ்க நாள் புல்லா சொல். அந்தஊட்டு அந்த எடத்துக்கு நா பு அந்த எடத்துக்கு நான் கூட்டிட்டு போறவரயும் சொல்லிகேட்டுவாங்க.
கூட்டுப்போனாலும் சொல்லுவாங்க சொல்லுவா சொல்ல மாட்டாங்கனு நனைக்கிறீங்ளா.
கூட்டீட்டு போயி அங்கக்காஃபி வாங்கி குடுக்குறதுவரியும் சொல்லுவாங்க.
வாங் வாங்கி குடுத்துட்டா அத சொல்றத நிறுத்தீருவாங்களா.
அஹ்ன் வாங்கி குடுத்துட்டா கொஞ்சம் சமாதனமாவாங்கில்லங்க.
சமாதம் ஆனாலும் அது நெரந். ந்து வாங்கன்னு நனக்கிறீங்ளா.
நிறுத்த மாட்டாங்கதா வாழ்க்க புல்லா சொல்லுவாங்கனு வச்சுங்க அது வேற விஷியம் ஆனா இருந்தாலும் அந். த இத கொஞ்சம் மதிப்பாங்கில்ல.
ஏ எதோ ம்.
விஷியத்த மன்னிபாங்கில்ல.
அதுதா.
எப்டி சொல்றது சர்ப்ரைஸா ஆ சிங்கிலாப்ப கடவரைக்கும். போலாம்பா வாப்பானு கூட்டிட்டு போம்போது அடேகூட்டிட்டு போய்ட்டு அந்த எடத்துக் கூட்டிட்டு போய் ஒரு காஃபி வாங்கி குடுத்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்பண்ட்டு ஆ அப்றம் சமாதனப்படுத்தி.
ம் அப்டி எல்லா சமாதானப்படுத்துவீங்க நல்லாதா இருக் கு, ம் பண்ணுவிங்க.
ஆமா பண்ணுவாங்க அத மைன்ட்ல இருக்கு அந் அந்த இது எங்கிட்ட ரொம்ப நாளா அந்த பிளான் இருக்குங்க.
எல்லா பிளானு இருக்குங்க உங்ளுக்கு எல்லாமே சொல்லலா எல்லாமே எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா யாருமே செய்ய மாட்டாங்க தெரியுமா உங்களுக் சே
ஏங்க சொல்ற செய்ய மாட்டாங்களா இல்லைங்க செரிங்ளா அன்னைக் உண்மையாவே சூழ்நெல வந்து எனக்கு அழுகாகவு அல் எனக்கு ரொம்ப சூழ்நெல
ஏங்க நா ஒங்கள பத்தி பேசலங்க நா நா என்னோட ஃப்ரண்ட பத்
இல்லங்க சொல்ற நா பொதுவா சொல்ற த அவ்ங்க சூழ்நில சரில்லாம இருக்கு ஆ அவ்ங்க வந்து அத்த அந்த எடத்லதா அவ்ங்க அவ்ங்லா வந்து ஆ எ அ வர முடியாம போயிருக்கு ஒர்க்கு ப்ரஷரு அதா வேல பாத்துட்டே இருப்பாங்க அவங்க அந்த மே இந்த மே பண்லா அவங்க சமாதானொ ஆக வாய்ப் பிருக்குல எங்க வந்தா ஸோ அந்த எடத்ல அவ்ங்க வந்து என்ன நைப்பாங்க மீன்ஸ் இங்கதா நம்ம வந்து ஒ இந் இங்க அங்க இங்க இந்த எடத்ல டீ குடிச்சிர்ப்பே இங்க நா வந்து அ சொல்லிருக்கோ ஒரு ஆஃப்னவராவ்து டைம் குட வாக்கிங் போணு நெனச்ச கைப்புடிச்சு வாக்கிங் அதெல்லா நெனைக்கும் போது திருப்பி அந்த எடத் துக்கு நம்ம கூட்டுப் போய் அதே எட் அதே அ தே வந்து து திரும்பி ரீ க்ரியேட் ஆமா ரீ க்ரியேட் பண்ணா நல்லாருக் குல்ல இத விட இன்னு ஐடியா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வர வச்சு திருப்பி அதெல்லா பண்ணலா அ போட்டு குடுத்து ஃபிரெண்ட்ஸ சர்ப்ரைஸா வர வச்சா அதெல்லா பண்ணும் போது ஒன் நீ நம்பளே தூ உண்மையே இப்ப அந்த மாரிலா பண்ணி திருப்பி பண்லா அவ ஃப்ரெண்ட்கிட்டலா பேசி இந்த மாரி சாரீங்க அன்னக்கி நா வரல அந்த மாரி சூழ்நில இருந்துது அவங்க வந்து பாத்தீங்கன்னா வர சொல்லியிருந்தாங்க அப்ப என்னால வர முடில திருப்பியு நா வந்து அந்த இது பிளான் அரேஞ்ச்மெண்ட்லா பண்ற இது எல்லாமே நா பண்றே நீங்க எல்லா வ சர்ப்பிரைஸா வந்துருங்க அந்த எடத்துக்கு நா தி கூப்புட்டு வந்துட்ற சேரிங்களா ஃபிரெண்ட்ஸா வந்து நீங்க வந்து நின்னீங்கனா அது வந்து சந் சமாதனம் ஆயிரு அந்த விஷயத்த மறந்துடுவாங்க அவங்க ஒருநாள் ஃபுள் நீங்க என்ஜாய் பண்ட்டு திருப்பி கிளம்பிடுங்க நா அவங்கள ஆ அவங்கள்ட்டயு நா பக்கத்துலே சும்மா ஸ்டே பண்ணிக்கிறா நீங்க இதுல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க நீங்க அப்டின்னு நா சொல்லிடுவே இது எப்டிங்க இருக்கு ஐ டியா அந்த ஃபுள் டேவ ரீகிரேட் பண்ணி குடுத்தா அவங்க மறந்துடுவாங்கல்ல வளந்துருவாங்கல்ல
அப்படி சொல்றீங்க சேரிங்க இதெல்லா லைஃப்ல நடக்குமாங்க
ஆ நடக்குங்க நட நடக்காம என்னங்க எல்லாமே நடக் ஓ வாயே நடக்காது
செரிங்க இப்ப நம்ம பயணங்கள் பத்தி பேசுறோ எனக்குல்லா ரொம்ப தூரமா டிராவல் பண்றதுதா ரொம்ப புடிக்கும் சும்மா பக்கதுல எப்டி போறதுல்லா ரொம்ப ஒண்ணு புடிக்காதுன்னு சொல்லீங்கன்ன ரொம்ப தூரமா டிராவல் பண்றதுன்னா ரொம்ப புடிக்கும் அப்டியே இந்த பஸ் ல்ல எல்லா பஸ்ன்னு இல்லங் ங்க நா எதுலயேருனாலு எனக்கு சைட் சீ்ட் வேணு அப்புடி சொல்லிட்டு நா ரொம்ப சண்டை போட்ருக்கே சின்ன புள்ளையில இருந்தே நா போய் சண்டை போட்ருக்கே சின்ன புள்ளைகள்லா இருக்கும் போதே ஒ ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கு நா பஸ்லதா ஒரு காலேஜு வேல பாக்கற வரைக்குமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கு பஸ்தா அப்றமா ஒரு க கட்டத்துக்கு அப்பறோ பஸ்ங்குறதே எ லைஃப்ல இல்ல இப்ப வரைக்கு பஸ்ல பெருசா போறது இல்ல எப்பவாது ரொம்ப ரேரா இருக்கு நம்ம ஏன்னா சொந்தமா பைக் இருக்கு கார் இருக்கு அப்டிங்கிறதுனால கார்ல ஆனா எனக்கு இந்த பஸ்ல டிராவல் பண்றது பஸ்னா அந்த டூரிஸ்ட் பஸ் ம் கொஞ்சோ தூரமா போற அந்த பஸ் இருக்குல்ல ஆம்னி ஃவேன் சோ இந்த அந்த பஸ்ல கொஞ்சோ சொகுசு பேருந்துகள்ல பயணிக்கிறதுதா ரொம்ப நல்லா புடிக்கும் அதுலயே அப்டியே செமி ஸ்லீப்லயோ ஸ்லீப்பர்லயோ ஒக்காண்டிக்கிட்டு அப்டியே வெளியே பாத்துட்டு போறது ஃபுல்லா ரூம்மு தூங்கவே மாட்டே மோஸ்ட்டா தூங்க மாட்டே ரொம்ப நேரோ ஆயி தூக்கோ வரு அப்பறோ அந்த இப்டி வெளியயே பாத்துட்டு போறது அதுதா ஆ நல்லா ரொம்ப பிடி அதுவு அந்த குளிர் பிரதேசங்களுகெல்லா போறதுன்னா ரொம்ப புடிக்கு வெயிலா இருக்க எடத்துக்குல்லா யாருங்க விரும்புவா எனக்குல்லா சுத்தமா விருப்போ இருக்காது கொஞ்சோ குளிர் பிரதேசோனா வி ஓகே நல்லா இருக்கோ அப்ப இந்த ட்ரெக்கிங் எல்லா போற மாரி
ஏங்க நா ஒன்னு கேக்குறே உங்ககிட்ட இப்ப இப்ப நா வந்து எ எ ஒய்ஃபோட வந்து நா ட்ராவல் கொண்டது அந்த பைக்ல வந்து அவுங்க எ ஒ ஒலு தடவ ட்ராவல் பண்ணி பைக்ல கூட்டிட்டு போவோ பீன்ஸ் அவுங்க ஊருக்கே இங்கே ஒரு ஒரு ஃபைவ் ஹன்றெட் டு சிக்ஸ் ஹன்றெட் கிலோ மீட்டர்ஸ் சோ வந்து போம்போது ஒரு இன்ட்ரஸ்டா இருக்கோ போம்போது அவுங்களுக் புடிச்ச மாரி சே காபி ஆ ஒரு டைம்ல போம்போதுல்லா மார்னிங் போம்போது ஒ அவுங்களுக் புடிச்ச ஃபுட்டு கே ஒய் சிக்கனு பிரியாணி அந்த மாரி ஐட்டம்ஸ்ல வாங்கி குடுத்துட்டு ஒரு ட்ராவல் பண்ட்டு அவுங்க எல்லா சோ ஒரு சைட் சி அதுவோ சைட் தான ட்ராவல்ல வந்து இந்த இந்த ஏரியால இந்த ஸ்பெஷல் இருக்கோ இப்ப திண்டுக்கல் ப திண்டுக்கலு தலப்பாக்கட்டி பிரியாணி கு தா இது மதுரையில போனா ஏங்க தலாப்பாகட்டி பிரியாணி வந்து கிட்டத்தட்ட வந்து அவுங்க பதிமூனு பதினச்சு கட இருக்காங்க ஆனா அங்க வந்து ஒரிஜினல் கட ஒன்னு இருக்கு அத தேடி போய் வாங்கி குடுக்குர்து ஸ்பெஷலா நா என்ன சொல்றேனா அந்த டிராவல்லயே வந்து அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டா இது பண்றது இ திருநெல்வேலில போன என்ன ஸ்பெஷல் திருநெல்வேலியில இருக்க அந்த ஸ்பெஷல் அவுங்களுக்கு தெரியும் அது தான இங்கு கெடைக்குனு தேடிக்க ஒரு டிராவல்ல இந்த டிராவல் பண்ணும் போது இவ அவுளுக்காக நம்ம மெனக்கிடுறதுன்னு ஒன்னு இருக்குல்ல
மெனக்கட்றது நல்ல விஷய தாங்க
ட்ராவல் பண்றதுனா இப்ப வந்து நம்ம ட்ராவல்லையே வந்து ஒன்னுமே இல்ல இப்ப ஆ கோயம்புட்டூ மின்சா ஒரு கன்னியாகுமரி வரைக் போலனா ஸ்ட்டைட் ஒரே ரோட்ல போறதந்தாலு போலா ஆனா ஒவ்வொரு ஏரி நீ போயிட் டே அந்த ஸ்பேசிஃபிகா இவங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கி குடுத்துட்டு
அதுக்கே ரெண்டு நாள் ஆயிருமேங்க
ஏங்க இ டைம் ஸ்பெண்ட் பண்றதே அவுங்களுக்காக தாங்க நம்மோ இவ்ளோ சம்பார்ச்சு இது பண்ண அவுங்களுக்காக தான ரெண்டு நாளுங்குறத மூன் நாள் ஆனாலுமே அ அவுங்கள ஹாப்பினஸ் இது பண்லால திருப்பியு அடுத்த நம்ம பைக்கு வரவா போறோ
எ ஏ வரவா வருன்ல இல் ல எப்டிங்க அத அவர் போயி சொல்லா திடீர்னு பைக்ல தோணோ ஆனா நா என்னோட மோஸ்ட் கம்ஃபோர்ட் ஜோனே இப்ப தூரமா போர ருந்தா பஸ்சு காரு ஓகே தாங்க காருமே நல்லா இருக்கோ கார்னா நம்ம காரா இருக்கணோ அப்பனாதே சு ம்மா நம்ம இஷ்டத்துக் உக்காந்துக்கலா சும்மா யார் கார்லயோ போறதுங்கறது எ என்ன சொல்றது கம்ஃபோர்ட் இருக்கா நீங்க சொல்லுங்க நம்ம யார் கார்லயோ போனா கொஞ்சோ அது படக் கூடாது இது சிந்தக் கூடாது அப் டிங்கிறது மாரி நம்ம கொஞ்சோ எப்டிருந்தாலோ மனசுல மைண்ட்ல ஒரு இது இருக்கோ ஏதோ ஒரு எடத்துல இதுனாலோ மைண்ட்ல இருக்கோ இதே நம்ம கார்னு வெச்சுக்கோங்களே கால நீட்டி ஓத்துக்களு உக்காந்துக்கலா நம்ம பாட்டுக்கு சொகமா உக்காந்துக்கலா படுக்கன்னா பத்துக்கலா ஏதா சிந்துனா கூட கவலப்படவேணா ஏ நம்ம கிளீன் பண்ணிக்கலா நம்ம கார் தானே அப்டிங்கற மாரி ஒரு எண்ணோ இருக்கோளாங்க சோ நம்மளோட ஓன் காரா இருந்தா அது ஒரு கம்ஃபோர்ட்ல இருக்கோ அதே மாரி நம்ம ஓன் பைக்கு இப்ப பஸ்ல ட்ராவல் பண்ணு போது ல அதுமே கொஞ்சோ வெளிய பாத்துட்டு போறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கு அ
அது தாங்க சொல்றே இப்ப அதே வந்து புரியுது இப்ப இப்ப ட்ராவல் பண்ண போது இந்த எடத்துல வந்து ஒரு எடத்துல நீங்க பாக்கறீங்க ஒரு சைட் சீன் சூப்பரா இருக்கு ஒரு போட்டோ எடுக்கணோ பஸ்ல போற்தா இருந்தா எடுக்க காரு இந்த எடத்துல போட்டோ எடுக்கணுனு டக்குனு நிறுத்தலா பைக்கு இந்த எடத்துல போட்டோ எடுக்கணுப எனக்கு அப்டின் நிற்த்தி அவுங்களோட அந் அத் அந்த ஃபீல்ல வந்து உன்யு மெமரப்ளா கிரியேட் பண்லா ஐ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நா அவுங்க மட்டோ போறப்ப அந்த டைம்ல வந்து குட்டீஸ் இருப்பாங்க இல்லீ நா சொல்ல இருந்தாலோ அவுங்கள கூப்டுன்ல பைக்ல வந்து ட்ராவல் கம்ஃபர்ட்டபிள்ளா ட்ராவல் பண்ண முடியுமானு கேட்டா முடியு அத விட ஒரு சந்தோஷ்மா இருக்கோ அவுங்களக்களா ஹெல்மெட்லா போட்டு இவுங்களுக்கு ஹெல்மெட் போட்டு நம்ம ஒரு பிரிகாஷ்னா எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி இந்த மாரி இந்தந்த இங்கேர்ந்து இவ்வள கிலோ மீட்டர் போறோ அங்க ஒரு இது இருக்கோ ஸ்டே ஸ்டே பண்றோ அதே ஓ ட்ரிப்பு மாரி பிளான் பண்லா ஒரு ஒ நீங்க சொன்ன மாரி டூ டேஸ்ங்க த்ரீ டேஸா எக்ஸ்டேன் பண்ணி அந்த ட்ரிப் மாரி பிளான் பண்ணி போறது அது நல்லா சூப்பரா இருக்கோல எஸ்பீரியன்ஸ் லெவல்ல வந்து அத பாக்கும் போது நல்லா இருக்கோல நெக்ஸ்ட் டைம் பெருசு ஃபேம்லி எக்ஸ்பெண்டா ஆ ருக்கு நாம அந்த ஒரு பெரிய ட்ரிப்பு மாரி போ நீங்க ஒரு நீங்க அது வந்து மெமரபுள்னா அது அது உங்ளுக் கடசிவரிக்கு மறக்காதுல்ல உங்ளுக்கு அது
செரிதான் ஆனா என்னங்க வேல ருக்கும்ல என்ன எல்லாத்துக்கு வித்
வேல இருக்கதாங்க செய்யு வேலங்கிறது அந்த எடத் இருக்கதா செய்யு இல்லீன் நா சொல்ல ஆனா அவ்ங்ளுக்கான அ
இல்ல இந்த லைன் பேனுன் சொல்லுங்க வேல இருக் ப்பதா செய்யுங்க சொல்லுங்க
அந்த மூவ்மெண்ட் கிரீயேட் பண்ணி தருவோல
ஆ என்ன இல்லங்க ரொம்ப ரொம்ப அதிக உங்களுக்கு அ எப்டியு வந் வேல கண்டிப்பாருக்கும் ரொம்ப பிஸியாருப்பீங்க சோ எப்டிங்க ரெண்டு நாள் மூணு நாளுங்றது எல்லாம் உங்ளுக்கு சாத்தியமாகும் சாத்யமாகாதுல அவுங்ளுக்காக இந்த ரெண்டு மூணு நாள செலவலிக்ணுனா கொஞ்சோ வேலருக்குங்றதுதானே ரொம்ப மு முக்கியமா தெரியு
அப்பில்லா இல்லெங்க அவுங்ளுக் அவுங்ளுக் அவுங்ளுக்கே அந்த ரெண்டு மூணு நாளுங்றது பெருசா தெரியாதுல்ல
எ புரிலங்க வேல பெருசா தெரியாதா இல்ல அந்த ரெண்டு மூணு நாள் பெருசா தெரியாதாங்க
அவ்ங்கதா பெருசா தெரிவாங்க அ
வேல பெருசா தெரியாது அப்டிதானங்க செரிங்க என்னஸ்
இதே வந் ஒரே நிம்ஷம் நா சொல்றேங் கேளுங்க ஏன்னா நம்ம சொந்த பிஸ்னஸ் பண்ணா நம்ம கவ சங்டமே படாம த நம்ம இது பண்ட்டு போலா பிஸ்னஸ் பண்லா இத உட்டு வேலைக் போனா யோசிக்ணு லீவ் கேக்ணு அதெல்லா வந்து ரொம்ப கஷ்டமான விஷ்யம் லீவ் குடுக்க மாட்டாங் மூஞ்சிய கட்டுவானுங்க அல்ல முணுநாள் லீவ் போன யார்ல வேலய பாப்ப இதுவே நம் சொந்த பிஸ்னஸ் பண்ணா நம்ம அழகா இத ஒரு ஆள விட்டுபுட் நம்ம போலா இல்ல கடய சாத்தி வெச்சிட்டு ஏதோ ஒரு சாக் வெச்சிடோ நாம போலா மோஸ்ட் ஆஃப் க்ரீஸ் அந்த பிஸ்னஸ் ந பி பிஸ்னஸ் பண்றத நல்லத் நா சொல்வ
என்னாவா இருக்கட்டுங்க அவ்ங்ளுக்காக ஒரு பெயின குடுக்றது ரொம்ப பெரிய விஷ்யம் தாங்க
அதுதாங்க சொல்றே நா க அந்த அந்த ஒரு தப்ப ரிய்லைஸ் பண்றதுக்கு நா தப்பா ரீக் ரீக்ரியேட் தா பண்ணோ ரீக்ரியட் பண்ணி அவங்ளுக் சர்ப்ரைஸா வந் இல்லே சர்ப்ரைஸா பிளான் பண்ணி ரீ கம்பல்சரி அதுல அந்த இது அவங்க அவங்க பண்ணுவாங்க நீங்க வேணா பாருங்க இவ்ளக்கு இப் ல்லா ஃபீல் பண்ணிக்லாம் அவ்ங்ளுக் தெரியாதுல்ல எவ்ளோ கஷ்டப்பட்ருக்கேன் புரிந்தது அப்ரோ என்ன பண்வாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டா அவ்ங்க என்ன பண்வாங்க திருப்பி ரீக்ரியேட் பண்ணி தருவாங்க அந்த அந்த அந்த ஸ்பேஸ்ஸ வந்து திருப்பி அவுங்க ரெடி பண்ணி தருவாங்கல்ல
செரிங்க பாக்லாம் நம்ளோட நேரம் முடியுது து நம்ம அடுத்து கால்ல பாக்லாம்
செரி ஓகே ஓக்கே ஓக்கே